ஏ
ஹலோ ஏன்னா இது சும்மாதாங்க உக்காண்ட்டு இருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலே எல்லா ஓரளவு முடிஞ்சிச்சிங்க சின்ன சின்ன வேலே மட்டுந்தாங்க இருக்கு அந்த வேலே முடிஞ்சுச்சின்னா அவ்வளோதாங்க
சரி சரி நானு எனக்கு எல்லா வேலையு முடிஞ்சிச்சுங்க சாய்ந்திரோ தா ஈவினிங் போலதா இருக்குங்க டீ போடுவ அவ்லோதான்ங்க வேற எந்த வேல இல்ல ஒரே அடியா நைட்டுக்கு தாங்க தோச செய்யணு
ஓ அப்பிடிங்களா செரி செரிங்க ஆ ம் இப்போ அங்கே நீங்க இரு க்க எடத்துலே வந்து ரொம்ப வெயிலா இருக்கோங்களா எப்பிடி இருக்குங்க
ஆமாங்க இங்கே ரொம்ப வெயிலா இருக்கு அதிகமா வெயில் இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மழ வந்தது நேத்து வந்தது அப்போ வந்து கொஞ்சு பரவாயில்ல கொஞ்சோ சில்லுன்னு இருந்தது இன்னிக்கி மழ வர மாரியே இல்லங்க அதிகமா வெயில் தா இருக்கு வெளியவே போ முடியல நாங்க வந்து உள்ளவே இருக்கர்னால எங்களுக்கு பெருசா எதுவு தெரியல பட் இருந்தாலு இங்கே ரொம்போ வெயிலுங்க
அப்பிடிங்களா செரி செரிங்கே இங்கயு பாத்தீங்கன்னா அதேதாங்க வெயிலு அதிகமா இருக்கு ஆ மா ஈவினிங்ல வ மட்டு பாத்தீங்கன்னா மழை வந்து வருதுங்க இங்க கொஞ்சு மழ அப்பப்போ வரறதுனால நைட்லே வந்து கொஞ்சு சில்லுன்னு இருக்கு கொசுவு வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்துடுச்சிங்கே இந்த மழ காலத்துலே உங்களுக்கு கொசு தொல்லல்லா இருக்குங்களா
இங்க கொசு இருக்குங்க ஆனா ரொம் இ பகல்ல எல்லா கெடையாது அவ்வளவா ஈவினிங்லதாங்க கொசு இருக்கு அதிகமா நாங்க வந்து கொசுவலே டோர் மாரி ஒன்னு போட்டு வச்சிருக்கோ அது போட்டு இருந்தாலுமே கொசு அதிகமாக வரு அதுனால நாங்க என்ன பண்ணோன்னா இந்த சாம்பிராணி ஊதவத்தி குட் நைட் அந்த மாரி எதனா போடுவோங்க நீங்கே உங்களுக்கு எப்படிங்க
நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க மருந்து வந்து நாங்க போடுவாங்க இந்த குட் நைட் டு அந்த மாதிரி இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இத்தன் நாள் எதுவுமே இல்லங்க நா இப்ப பாத்திங்கின்னா ஓ கொஞ்சோ நாளா ரொம்ப கொசு இருக்கிற மாரி எனக்கு எனக்கு மே தோணுது அதா எங்க வீட்டுக்கார கிட்ட சொல்லி ருந்தோ என்ன இது ரீசென்டா ரொம்ப கொசுவா இருக்கு கொசு பேட்டமே எதனா வாங்கிக்குலாமா அப்பிடின்ட்டு பேசிட்டு இருந்தோங்க இது இந்த நாங்க வந்து வேற ஒரு வீட்டுல இருந்தோங்க அந்த வீட்டுல வந்து ஆமாம் இந்த டைம் வந்து இருக்கும்மோத் பெருசா ஒன்னு கொசு இருந்த மாரி எங்களுக் ஞாபகோ இல்லங்க ஆனா இந்த வீட்ல நாங்க போன வருஷோ தாங்க வந்தோ செப்டம்பர்ல இப்போ வந்து பாத்தீங்ன்னா ஜூன் ஜூலைல நா வந்து இருந்த அனுபவோ இல்ல போன வருஷோ ஆ இந்தே வருஷந்தான புதுசு ஆனா இப்போ பாத்தீங்ன்னா இந்த மழ காலத்துக்கு இந்த வீட்டுக் வந்து கொசு வருதுனு இப்பதா எங்களுக்கே தெரியுதுங்கே இதுக்கப்புறந்தா எதனா பண்ணனுங்க இந்த கொசு வராம இருக்கற்துக்கு
சரி சரிங்க
பழைய வீட்ல வந்து பாத்தீங்ன்னா அந்தளவுக் கொசு வராதுங்க ஆனா குளுர் காத்தா அடிச்சுட்டே இருக்கோங்க வீடு நல்லாருக்கோங்க சின்ன வீடுதா ஆனா வந்து பாத்தீங்ன்னா முன்னாடியு பின்னாடியு காத்து வேகமா ஜில்லுனு அடிச்சிட்டே இருக்கோங்க கதுவு தொறக்கவே முடியாது டொம்மு டொம்முனு போய் அடி ச்சிக்கு ஆனா என்னன்னா ஒரே ஒரு பாத்ரூம்தாங்க இருக்கு அதனால வந்து யார்ன்னா விருந்தாளிங்க வீட்டுக் வந்தா கொஞ்சோ செரமமா இருக்குன் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோ அந்த வீ ட்லெந்து இந்த வீட்டுக் வந்து மாறி வந்துட்டோங்க அ இந்த இதுக்கப் புறோந்தாங்க என்ன வ இந்த வீட்ல எபடி இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஒன்னொன்னா எங்களுக்குமே தெரிதுங்க போன வருஷமாே பாத்தீங்ன்னா இங்க தண்ணி ப்ரெச்சனல்லா வந்துருக்குங்க எங்களுக்கு தெரியில அம் இப்பவுமே பாத்தீங்ன்னா தண்ணிலா நல்லா இல்லங்க நாங்க வந்து கேன் வாட்ருதாங்க வாங்குறோ உங்களுக்கு தண்ணிலா அங்க நல்லா இருக்குங்களா
எங்களுக்கு இங்க தண்ணி நல்லாதாங்க இருக்கு இது ஆனா இது வந்து போர் தண்ணிங்க உப்பு தண்ணி நாங்க வந்து ஆரோ போட்டு இருக்கோ ஆனா அந்த ஆரோ வந்து இப்ப கொஞ்சோ எதோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்குங்க அவர்கிட்ட சொல்லிருக்கோ இன்னிக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து மாத்தி விட்றே அப்டின் சொல்லிரு காங்க அது வந்து மேல வந்து கொஞ்சோ ஒடஞ்ச மாரி மாறிட்டுக்கிது ஆரோ அது உள்ள என்ன ஆச்சுன்னா நைட் வந்து ஒரு கருப்பாமூச்சு வந்து அது உள்ள போயிட்டு இந்ச்சுங்க அதுக் கப்புறோ அத ஆஃப் பண்ணிட்டு தண்ணியெல்லா வெளிய எத்துட்டு காலில வந்து அவருகிட்ட சொன்னோ இன்னிக்கு மா வந்து மாத்தறனாரு மாத்தி ட்டார்னா எங்களுக்கு தண்ணியெல்லா எதுவு பெருசா ப்ரெச்சன இல்லங்க நல்லாதாங்க இருக்கு உப்பு தண்ணி ஆனா ஒண்ணு குடிக்க வந்து ஆரோ போட்டு யூஸ் பண்ணிக்கறோங்க எங்ளுக்கு வந்து எனி டைம் தண்ணி இருந்துட்டேதா இருக்கு தண்ணி தேவன்னா மோட்ரு போட்டு எட்த்துப்போங்க உங்களுக்க தண்ணி எப்டி எந்த மாரி
அதுதாங்க இப்ப என்னன்னா மோட்ருல இந்துதாங்க தண்ணி வந்துட்டுஞ்சு எங்க அப்பாட்மெண்ட்லிக் கே எல்லாருக்குமே வந்து டேங்க்லெந்து வந்துனிச்சா இப்ப என்னன்னா எதோ கலந்துடுச்சுன் சோ குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணாதீங்க அ வ மீதி பாத்ரூம் போண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்கனவே நாங்க கேன் வாங்கி கொதிக்க வெச்சுதா யூஸ் பண்ணிட்ருக்கோங்க இது எதையோ கலந்து வுட்டுற்றாங்க அது என்ன எ எதுன்னு சொல்ட்டு அ கரெக்டா சொல்ல மாட்ருக்காங்க யாருமே இதனால் நெறைய பேரு வந்து இந்த அப்பாட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலா கொழந்த வெச்சிருக்கோங்க ங்களா ரொம்ப செரமப்பட்றாங்கங்க
சின்ன கம்ப்ளைண் பண்ணலால ஹவுஸ்ஓனர் அந்த மாரி அவுங்ககிட்ட சொல்லா அதுக்கு யாரு இன்சார்ஜு அவுங்ககி ட்ட இத பத்தி
அதுதாங்க அதுதாங்க இப்ப என்னாரு அப்பாட்மெண்ட்ல பேசி இப்ப அத வந்து செரி பண்ணதுக்காக வந்து எல்லா எதோ ரிப்பேர் ஆயிச்சுங்ளாங்க அது வந்து இதுக்கப்றோ சேரி பண்றோ அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்கங்க எங்க வீட்லயு நீங்க சொன்ன மாரி பாத்தீங்ன்னா ரொம்ப கருப்பாம்பூச்சி வந்து அதிகமாய்டுச்சுங்க இது எல்லா வந்து இந்த மர அ இதுவுங்ளா அ கப்போட் மாரி பண்ணிருக்காங் க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்ன்னா இப்போ வர மாத்ரி கொஞ்ச ஸ்டைலா இருக்கு முன்னாடி இருந்த வீட்ல சொல்ற ஸ்டைலா இப்ப அதுவே ஸ்லோவா போய் சா த்துதுல்லங்க அந்த மாரி கப்போட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதனால எங்களுக்கு அந்தளவு கரப்பாம்பூச்சி எல்லா இல்லங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து வெளிய தெரியாது அது வந்து ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க அந்த அந்தளவுக்கு கரப்பாம்பூச்சி சுத்தமா அந்த வீட்ல இல்லங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு இந்த கரப்பாம்பூச்சி கூட அ இது பண்ற மாயே இருக்குங்க என்னென்னமோ பண்ணி பாத்துட்டே அப்பவுமே போ மாட்ருக்குங்க உங்களுக்குமே கரப்பாம் பூச்சி தொல்ல எல்லா நறையா இருக்குங்ளா
ஆமாங்க எங்க வீட்லயு கரப்பா பூச்சு நெறைய இருக்குங்க இப்பன்னு பகல் எல்லா அவ்ளவா எது தெரியாது நைட்ல மட்டுதா நாங்க லைட் எல்லா ஆஃப் பண்ட்டு படுக்க போய்ட்டமனா திரும்பவு வந்து பாத்தா குட்டி புதுசா பெருசு பெருசா கரப்பாபூச்சி கிச்சன் ஃபுல்லா வந்துட்டு இருக்குங்க அது என்னதா பண்ணாலு சரி பண்ண முல்ல ஒரு டைம் வந்து எல்லாத்தையு எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி கழுவி வெச்சுங்க அப் பயி திரும்ப வருது கரப்பாம் பூச்சிய போற்துக்கு என்னதா பண்றதுன் தெர்ல மருந்து வெச்சாலுமே சாவ மாட்டேன்து அது வந்துட்டே தா இருக்கு என்ன பண்றதுனே தெரில நெறைய கரப்பாம் பூச்சி இருக்குங்க அது அழிக்கவு முடில ஒன்னு பண்ண முடிலங்க
அதே மாதிதாங்க இங்கய்மே குட்டி குட்டியா இருக்குங்க அந்த நைட் டைம்ல சும்மா நானுமே வ ருவேங்க என் எனக்குமே சும்மா இருக்காது லைட்ல கிச்சன்ல வேற லைட்ட போட்டு உட்டு எதனா இருக்கான்னு வேற பாப்பே பாத்த குட்டி குட்டியா நெறைய இருக்கு பெருசு பெருசாவு இருக்குங்க எனக்கு வவ் டெய்லியுமே ஒரு பத்து இருவதுன்னு அடிச்சி அடிச்சி அ தொடப்பத்த எடுத்து அடிச்சி அடிச்சி வாரி வாரி போட்ருன்டு க்கா அப்பவ்மே அ எனக்கு அத பாத்தாலே டென்ஷன் ஆவுது எப்பவுமே பாத்தீங்கன்னா நெறைய வாரி வெளிய போட்டங்க அப்பயு ஒரு வாட்டி எல்லா பாத்திரத்தையு எடுத்துனு வந்து போட்டுட்டு எல்லாத்தையு எடுத்து அத பெருக்கி எத எதோ ஸ்ப்ரே எல்லா அடிச்சி என்னென்னமோ பண்ணி ஒரு அளவு ஒரு அம்பது கிட்ட குட்டி குட்டியாதாங்க இருக்கிறது பறக்குது வேற அத ஒரு அம்பது கிட் ட சாவடிச்சி போட்ருப்பே செரி இதுக்கப்றோ இப்ப வராது போல இருக்குன்ட்டு அ பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு எல்லா பாத்திரத்தையு அடுக்கி வெச்சுட்டே மறுபடியு பாத்தா அவ்ளயோ வந்துருக்குங்க என்னதா பண்ணதுன்னு தெர்ல இந்த ஜெல்லு அ இந்த ஜெல்லு மாதிரியு போட்டுட்டங்க அப்பயு வருது சேரின் சொல்லீட்டு இந்த ஸ்ப்ரே மாரி அடிச்சானா அது அந்த கரப்பாம்பூச்சி அங்க இருக்கு ஒரு ஓட்டக்குள்ள நெறைய இருக்கு அது அந்த எடத்துல ஸ்ப்ரே அடிச்சா அப்ப இந்த கரப்பாம் பூச்சி அப்ப இருந்தாதா சாவுது இப்ப எ சும்மா நம்ம ஸ்ப்ரே அடிச்சுட்டு அது அ அந்த ஸ்ப்ரேயலயே கூட போது அப்பறமா ந என்ன பண்ணே இந்த ரச கருபுரம் இருக்கு இல்லங்க அதனால நல்லா போட்டு இடிச்சி ஒரு தண்ணில கலந்து அத வந்து அங்கங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கே அப்பப்போ சே கேக்குதா என்னமோ தெரில இருந்தாலு ன்னு நானே நானே வந்து இப்ப அந்த மாதி சும்மா ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி அத வந்து அங்கங்க அடிச்சிட் இருக்கங்க அதுக்கப்பறோ இந்த மூலைக்கு தா வருதுன் சொல்லிட்டு கபோடு தெறக்கும் போது இந்த மூலையில எல்லா இந்த மஞ்சத்தூளு ம் மொளகாத்தூள் நல்லா காரமான மொளகாத்தூள் கணர்ல எல்லா கணர்லயு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுட்டே வந்து அத எனக்கு எரியும்ன்னு சொல்துக்காங்க அத போட்டு வச்சிருக்கேங்க அப்புறமே இந்த ரச கற்புரமு அங்கங்க போட்டு வச்சிருக்கேங்க அப்பயு வந்து ஒன்னு ரெண்டு
இது அ
சொல்லுங்க சொல்லுங்க
ரச கற்பூர வந்து இப்ப பூச்சி எல்லா சாவடிக்கிறதுக்காக தானங்க யூஸ் பண்றோ அது வந்து ஸ்லோ பாய்சன் மாரி தா நீங்க வந்து அத யூஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரே பண்றீங்கன்னா அந்த இடம் திரும்ப டச் பண்றீங்க அத என்ன பண்றீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு இது பண்ணுங்க ஏன்னா அது எப்டி பூச்சி எல்லா கொல்லுதோ அதே மாதிரிதா நம்ம ஒடம்புலயு அது வந்து கொஞ்சோ பாய்சன் மாதிரி போவு அது வந்து ஸ்லோ பாய்சன் அவ்ளவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஒரு சிலரெல்லா என்ன பண்ணுவாங்கனா ரச ரத்தகருப்பு இந்த டிரெஸ்சுல பீரோலல்லா வைப்பாங்க பூச்சி வரக்கூடாதுன்ட்டு அ பூச்சிக்கும்மா எப் படி அது வெஷமோ அதே மாதிரிதா நமக்கு அது கொஞ்சோ ஸ்லோ பாய்சணுனு சொல்லுவாங்க நீங்க அது தவிர்த்து வே அது யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு அந்த இடம் திரும்ப தண்ணி போட்டு நல்லா கழுவிவிட்டுங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இது ஒன்னாக் அதுவந்து அதுல நார்மலா யூஸ் பண்ணாதீங்க அந்த இடத்த கழுவி விட்டுருங்க செரிங்களா
செரி செரிங்க நீங்க சொல்லவே எனக்கு நானுமே சொல்லுவே ஆ கேள்விப்பட்டிருக் கேன் ஒரு சிலரு அது வந்து அது யூஸ் பண்ண கூடாது அது ஆகாதுன்றமாரி சொல்லியிருக்காங்க நானுமே கொஞ்ச தவிர்க்க வந்து ப பாக்குறேங்க இந்த ஸ்ப்ரேவுமே அப்டி தாங்க அது ஸ்ம என்னன்னா அடைச்சு விட்டுறோமா நம்ம ஹீட்டு அந்த மாதிரி ற அது என்னன்னா ஒரு நெடி வந்துட்டு அந்த பாத்திரத்துலயு அந்த ஸ்மெல் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க அதனால நா சும்மாவே பாத்திரத்துல எடுத்துனு எடுத்துந்து ஒரு சிங்க்ல போட்டு கழுவிட்டே இருப்பேங்க
செரி
என்ன பண்றதுனே தெரியல இந்த கபோர்டுலா குடுக்கவே குடுக்க கூடாதுங்க சும்மா செல்ஃபே குடுத்துட்டு நம்மளே கிளீனா அடுக்கி வச்சுக்கலாங்க தொட ச்சுட்டு இந்த கபோர்டுன்னு ஒன்ன குடுத்துட்டு நம்மள உயிர வாங்குறாங்கங்க அ ஒ இல்ல அந்த கரப்பா பூச்சி ம் ஆமா ஆமாங்க
நம்மளாட்ட எதுவுமே பண்ண முடியலைங்க கரப்பான் பூச்சி ஆனா அது போயிடுது நீங்க சொல்லுங்க ஷெல்ஃப இருந்தா நம்ம அழகா எடுத்து வச்சோ தொடச்சோ வச்சிடலா கபோடுனா அது கஷ்டமாதாங்க இருக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல
ஆமாங்க அங்கே இதுக்கு முன்னாடி நாங்க சென்னையில இருந்தவங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கபோர்டு ஒர்க் குல்லா இல்லங்க இந்த ஷெல்ஃப் மாயிதாங்க ஆன்னா அதுலமே கருப்பாமூச்சி வரூ நான் என்ன பண்வ கொஞ்சொ எடுத் எடுத்து அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சிருவ இந்த அடி ல வந்து இந்த இந்த சமைக்கிற மேடைக் கீழ இருக்க ஷெல்ஃப்லதா இருட்டா இருக்குங்களா அது வந்து நெறைய வந்துட்டே இருந்துது அப்ப நா என்ன பண்ணுவன்னா அ அது அந்த பக்கொ அளவா பொருள் வெக்காத மாயி பாத்துப்பங்க சும்மா வந்து லைட்டா நம்ம டக்குன்னு ரொம்ப உள்ளடங்கா வச்சா அ நம்மளுக்கு அங்க என்ன பண்ணு நடக்குதுன்னே தெரியாது அத்னால கொஞ்சொ வெளிய இய டக்குன்னு எடுக்குற மாரி வச்சிருவங்க அந்த மாயிதாங்க அங்க இருக்கும்மோது அ நா அங்கெருக்குமோதே அப்டிதாங்க ஒரு பைப்ப வெச்சு எல்லாத்தியு எடுத்து போட்டுருவங்க சில டைம் நம்மளுக்க அதை பாத்துனேருக்கும்மோது ஒரு அறுவெறுப்பா இருக்குங்கள எல்லா பாத்துறத தூக்கி வெளியபோட்டு ஒரு பைப்ப வச்சு உள்ள சோப்பு போட்டு தேச்சு கழுவி கழுவி அங்க ஒரு வெளிய இருக் கொங்க கிச்சன் பக்கத்ல ஒரு பால்கனி அது ஒரு நல்லவேல அதுல ஒரு ஓட்ட குத்துர்ந்தாங்க ஆனால் எல்லாத்தியு இந்த சோப்பு தண்ணியெல்லா கழுவி கழுவி ஃபுல்லா அதுல தள்ளி தள்ளி ஓட்டையில விட்ருவங்க
செரிங்க இப்ப வந்து நம்ப உங்ள அழச்சிங்
அ ஆம்மாங்க உங்ககிட்ட பேசன்து ரொம்ப மகிழ்ச்சிங்க நறைய தகவல் பகிர்ந்தீங்க மீண்டும் பேஸ்லாங்க நன்றிங்க நன்றிங்க